ஹலோ ஜி வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜி நல்லா இருக்கீங்ளா கேக்குதுங்ளா
நெனைக்கா வணக்கம் வணக்கம் கேக்குது இப்பதா கேக்குது
ஆ சேரி சேரி சேரி சொல்லுங்க சொல்லுங்க அப்றோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே
சாப்டாச்சிங்ளா
ஆ சாப்டாச்சி கால்லதா சாப் கால்லதா சாப்டோ இன்னைக்கி மதியம் சாப்புட்ல இனிமேதா லேட் ஆகு
சேர் சேர் சேர் சரிங்க சரிங்க அப்பறோ வேலையெல்லா எப்டி போயிட்ருக்கு
ம் வேலல்லா ரெகுலரா போயிட்டுதா இருக்கு
ம் நீங்க எந்த எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க
நா திருநெல்வேலி
திருநெல்வேலியா நெனைச்ச மெசேஜ பாக்கும் போதே நெனைச்ச அ
ம்
சேரி திருநெல்வேலில எங்க
திருநெல்வேலில டவுன்ஸ்
திருநெல்வேலி டவுனா
ஆ
நேத்திக்கியோ தேரோட்டம் நடந்துச்சி போல
ஆமா நீங்க
உங்க ஊர்ல தா பொண்ணு கட்டிருக்கே
அப்டியா
ம்
நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க
நா திருச்சி
என்ன மாதிரியான ஒர்க் பண்றுகீங்க
நா கேப் வச்சிருக்க ஜி கேப் கேப்
கேப்
ம் கேபு கேபு கேபு வச்சு ஓட்டிட்ருக்க
அப்புடியா
ம் நீங்க நீங்க என்னா வேல பாக்குறீங்க
நா படிச்சுட்ருக்க
படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க
ஆ இன்ஜினரிங்
இன்ஜினரிங்கா சூப்பர்ங்க எந்த காலேஜு
ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினரிங் அண்ட் டெக்னாலஜி
ஸ்கேட் இதுலைங்ளா பாளைய கோட்ட பக்கமா இருக்கே அதுவா
ஆமா
சேரி சேரி சேரி சேரி அப்பறோ வீட்ல அம்மா அப்பா எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
எவ்ளோ நாளா இந்த வேல பாத்துட்ருக்கீங்க பார்ட் டைமாவா
நா இப்போ ஒரு டூ டே த்ரீ டேலதா இப்ப எனக்கு தெரியு
செரி செரி செரி செரி செரி செரி
உங்களுக்கு நீங்க ஒன் இயரா டூ இயரா
அப்புடி இல்ல ஒரு மாசோ தா
அப்படியா இது மொதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா
இல்ல தல அப்பிட்ல்லா தெரியாது நானுமே இன்னொருத்தர் ஃப்ரெண்டு சொல்லிதா தெரியுமே எனக்கு எப்டி இருக்க ம் செரி அத பத்தி பேச வேணா வேற ஏதாவது பேசுவோ
ஆ ஓகே ஓகே
ம் சொல்லுங்க காலேஜுக்கு எப்டி பஸ்ல போவீங்களா எப்டி
பஸ்ல கெடையாது நா வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறே
ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்களா நல்லா படிங்க லைஃப்ஃபுதா நாளைக்கி படிச்சாதா லைஃப்ஃபு
ம்
இல்லனா எங்கள மாரி ஆமா நல்ல வேலைக் போலா இல்லனா எங்கள மாரி இப்டியே ஊர் ஊரா நாய் மாரி சுத்திட்டுருக்கோ
படிக்கிற நேரத்துல படிக்காம இப்பதா கஷ்டங்கள் எல்லாமே
இல்ல இல்ல படிக்கிற நேரத்துலல்லா நாங்க நல்லாதாங்க படிச்சோ நாங்க படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல
நீங்க என்ன படிச்சீங்க
நா பி காம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட பிளஸ் டூ ஆமா பிளஸ் டூ படிக்கும் போதே அப்பா எறந்துட்டாங்க அதனால வீட்ல ஃபேமிலிய பாக்கற மாரி ஆயிடுச்
ஓகே ஓகே ப்ரோ
ம் தம்பிய படிக்க வெச்சிருக்கோ தம்பி படிச்சிருக்காப்புல தம்பி பி பி ஏ முடிச்சிருக்கா
ம் ம் இஞ்சினியரிங்ல தேர்ட் இயர் முடிஞ்சிருச்சு ஒன் ஒன் இயர் தா ஒன் இயர் முடுஸ்ட்டு ஆமா ஒன் இயர் முடுஸ்ட்டு நேரா வேலைக்குதா
அ சிவில் இஞ்ஜினியரிங்கா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இஞ்ஜினியரிங்கா சூப்பர் சூப்பர் சூப்பர் ம் நல்ல ஆஃபர் இருக்கு மெக்கானிக்கல் இஞ்சினியரிங்க்கு நம்ப ஊர்ல இருக்குதா என்னன் தெரில ஆனா ஃபாரின்ல நல்லா ஆஃபர் இருக்கு உங்களுக்
அப்படியா நா எல்லாரு எல்லாருமே சொல்றாங்க மெக் மெக்கானிக்களு சீட்டு இருக்கு இருக்குன் சொல்றாங்க நம்பயே முடில எல்லாரு சொல்றாங்க எதுக்கு என்னடா இதுக்கெல்லா எடுக்காதீங்க அப்டிங்கிற மாரி எல்லாருமே என்னோட காலேஜ்லலா என்னோட கிளாஸ்ல டொண்ட்டி மெம்பர்ஸ்தா இருவது இருவது மெம்பர்ஸ்தா இருக்காங்க கம்மியான மெம்பர்ஸ்ஸா இருக்காங் நே மத்த டிபார்ட்மெண்ட்ட பொறுத்த வர அம்பது பேரு அறுவது பேருன்னுக்கானுக
ஆ நீங்க என்னா தெரியுமா செய்றீங்க இப்போ இது இஞ்சினியரிங் போறிங்கல்ல பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எடுத்து வெச்சுக்குருங்க
ஆ ஆ
பாஸ்போர்ட் எடுத்து வெச்சுட்டு ஏதாச்சு லோக்கல்ல ஒரு கம்பெனில வந்து அ த பா ட்ரை பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணுங்க கொஞ்சன்னா ஃப்ரெஷ்ஷுன்றதுனால கொஞ்சோ யோசிப்பானுங்க எடுக்கறதுக்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எப்டி எடுக்கறது அப்டின்ற மாரி ஆனா ஃபாரின் போனாலு உங்களுக்கு கஷ்டந்தா பட் ஆனா கல்ஃப் கண்ட்ரி சூஸ் பண்ண வேணா வேற எதாவது ஈரோப் கண்ட்ரி
ஆ
இந்த ஃபேமிலில்லா எப்டி உங்களுக்கு படிக்க வெக்கிறக் ஆள் இருக்காங்களா
படிக்க வைக்கிறே வீட்டுல ஆள்லா இரு வீட்ல எல்லா என்ன ப நீ படிக்கி அதெல்லா நீ படி நீ எவ் நீ எவ்வளோ செலவழிச்சாலு பரவால்ல நா படிக்க வை படிக்க வச்சுருவே நீ என்னென்ன படிக்க போறியோ படிக்கன்னா படி அப்டின் சொல்டாங்க அவுங்கள்ளா
படின்றாங்களா வீட்டுல ஓகே நல்ல விஷ்யந்தா ஆமா நல்லா ப இது பண்ணா ஸ்கோர் பண்ணோம்னா நல்ல இது இருக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலா தலைவரே நம்ப ஊர்ல கெடைக்கிற பட் அவு கவர்மெண்ட் ஜாப்
ம்
நீங்க வெளில ட்ரை பண்ணுங்க பாஸ்போட் எடுங்க ஃபாரின் போங்க
ம்
ஆமா நல்ல ஜாபு நல்ல லைஃப் எல்லா இருக்கு ஃபேம்லியோட போய் செட் லாய்ட்டா திருப்பி நம்ப ஊர மறந் துறாதீங்க போய் செட்லானதுக்கப்பறோ நம்ம ஊர்க்கு வாங்க நாலா நாலா அப்பிடிதா அப்ப போய் ஒரு பதனோரு வர்ஷோ வேல பாத்துட்டு வந்துட்டே
ஓகே கே கே
வெளிநாட்ல தா வேல பாத்தே
ம் ம்
என்னா வண்றது படிக்க வச்சு படிக்கிற படிக்க முடியாத
அன்னன்ன நேரோ இன்னென்ன ஆகுதோ எப்டினாலு ஆயிரு
ம்
எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது ஒலகோ அப்படிங்கிற மாரி மாறிக்கிட்ருக்கு
அதேதா அதேதா நீ இப்போ ஒங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க
என்யோட சேத்து அம்மா அப்பா எல்லா சேத்து அஞ்சு பேரு மொத்தோ எ கூட ரெண்டு தம்பி ஒருத்த ஆமா ஒருத்த டிப்ளமோ படிச்சிட்ருக்கா எல்க்ட்ரிக்கலு உன்னோருத்த லெவன்த்து படிச்சிகிட்ருக்கா
அப்பா என்ன பண்றாங்க வேலைக்
வெவசாயம் வெவசாயம் ஆமா திருநெல்வேலினாலே
ம் ம் ம்
ம்
திருநெவேலினாலே விவசாயந்தான்றீங்களா
ஆமா
இல்லையே தஞ்சாவூரு தான விவசாயோ தஞ்சாவூர்னால தான விவசாயோ தஞ்சாவூரு புதுக்கோட்டன் சொன்னாலே விவசாயந்தான
ஆமா விவசாயந்தா இங்க திருநெவேலியு இருப்பாங்க ஏனா திருநெவேலில நெல் அந்த மாரி வேடு இருக்குல்லா
சுத்தமல்லி பக்கத்துலயா பேட்டையா
ஆ சுத்தமல்லி பேட்ட பழையப்பேட்டை
இல்ல நீங்க டவுன் உள்ளயே தா இருக்கீங்ளா
நா டவுன்ல அங்க ஃபேமிலி எல்லாருமே அங்க தங்கிருக்காங்க இங்க எடோ எல்லாமே இங்கிட்ருக்கு
இந்த பக்கோ சுத்தமல்லி சைடா
ஆமாமா
சேரி சேரி நா பொண்ணு கட்டீர்க்கற்து நடுக்கல்லூரு தா
ஆ ஆ
கல்லூர்லதா பொண்ணு கட்டீர்க்கே நானு
ஓகே ஓகே ஓகே
ம் இப்ப என்ன ஃப்ரீ டைமா உங்களுக்கு ப்ரேக்கா என்ன
இல்லல்ல நா வந்து இப்ப லீவுல இருக்கே நாள கழிச்சி காலேஜு ஓப்பன் ரீஓப்பன்
ஆ ஆ ஆ ஆ
ஃபஸ்ட்டு வீக்லே ஜூலை ஃபஸ்ட்டு வீக்ல ஓப்பனு ஃபஸ்ட்டு வீக்கு ஃபுல்லா லீவு எடுக்கலான்ட்ருக்கே
செரி செரி சேர் சேர் செரி
லீப்பு லீவ் போட்டுட்டு இப்பதா ரீசெண்டா இப்ப டொண்ட்டி சிக்ஸ் தா எக்ஸாமே முடிஞ்ச்சு ஒடனே ரீஓப்பன் பண்றாங்க
ஏ இந்த வர்ஷோ இவ்ளோ சீக்கிரமா பண்றாங்க
தெர்ல அது எல்லாமே இங்க இன்ஜினியரிங்க பொறுத்த வர ஹாலிடேங்கிற மாரி டென்னு டென் டே மட்டுந்தா தருவாங்க டென் டேன்லா ஃபை டே அப்டியு தருவாங்க
செரி செரி சேர் சேர் செரி
அதுவும் மே மந்த் ஃபுல்லும் லீவுல்லாம் உட மாட்டாங்க மே மந்த்தும் காலேஜ் தான் நடக்கும் எவ்ளோ பாவோன்னு பாத்துக்கோங்க நாங்க
சரி சரி சரி சரி அதான் ரொம்ப பாவோம் நீங்க
நாலு மித்த எல்லாவோட டிகிரி மித் மித்த எல்லா டிகிரி மித் மித்த எல்லா டிகிரியுமே மூணு மூணு வர்ஷோம் ஆனா நாங்க நால் வர்ஷோம்
அதா அதா அத அதா
ம்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா இது ஆட்டோ மோட்டருதானே
ஆமா ஆமா எல்லாமே வந்துரும்
ம் டீசலு பெட்ரோலு கேஸு அ
ஆமா டீசலு பெட்ரோலு கேஸு
கேஸ பத்தி சொல்லிதருவாங்களா
கேஸ பத்தி அவுங் அதெல்லா அதெல்லா பத்தி தர மா சொல்லி தர மாட்டாங்க
ஆ
பேசிக்கி அதோட பேசிக் ஃபுல்லும் சொல்லி தருவாங்க மித்தபடி ஒரிஜினலா இருக்கிற மாரி அத சொல்லி தரமாட்டாங்க பேசிக் மேல்டாப்ல உள்ளது எப்டினா இது எப்டி யூஸ் ஆகுது எதுக்காண்டி யூஸ் ஆகுது இது எங்க இருந்து யூஸ் எங்க இருந்து தயாரிப்பாங்க
அத மட்டு
இது எப் இது எப்டி த இது எப்டி தயாரிப்பாங்க இது எதுலந்து பிரிச்சு எடுப்பாங்க அப்டிங்கிற மாரி இது எங்கிருந்து எப்டி டிரான்ஸர் ஆகும்
ஆ ஆ ஆ ஆ
ம் அதுக்கப்றம் இதுல எப்டி குவாலிட்டி செக் பண்ணுவாங்க அப்டிங்கிற மாரி நல்லா சொல்லித்துருவாங்க அதா
சேர் சேர் சேர் சேர்
ம்
சரிங்க சரி
அப்டியே ஓட்டிட்டு இப்ப மூணு இயர் முடிச்சாச்சு இன்னு ஒன் இயர்தா ஒன் இயர் முடிச்சுட்டு வேலக்கிதா பாக்கணு
ட்டு அத ஆமா இந்த ஒன்னியர் முடிச்சுட்டு அப்பறோ வேலைக்கு அலைய வேண்டியதா
ஆமா வேலைக்கி நாயா அலையணு என்னன் தெர்ல இன்ஜினியரிங் பொறுத்தவர வேல கெடைக்கு கெடைக்குங்காங்க எங்கு கெடைக்க போது ஒன்னு கெடைக்கல எல்லாரு படிச்சிட்டு சும்மாதா வீட்லதா இருக்காங்கன்ன பொறுத்த வர பாதி இன்ஜினியர்ஸ்னா
இல்ல இல்ல எல்லா மேக்சிமம் இப்ப எல்லாமே ஆன்லைனா வந்துடுச்சு உங்களுக்கு
ஆ ஆ ஆ
என்த கம்பெனி எடுத்தாலு எல்லாமே ஆன்லைன்லே அப்ளை பண்ண பண்ற மாரி வந்துருச்சு அதனால மேக்சிமம் ஆன்லைன்லே அப்ளே பண்ணி அப்ளே பண்ணிருங்க வீடியோ வாங்கனுனா
ம் ம் ம்
ஃப்ரெஷ் எடுத்துட்டு ஒரு ஆறு மாசோ ஆமா ஃப்ரெஷ்டா இருந்துட்டு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ போடுவாங்க
ம்
போட்டு கொஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுனா நீங்க நா சொன்ன மாரி ஃபாரின்கு ட்ரை பண்லா
ம்
இந்த மாரி ஒங்க பேரு
எ பேரு சஞ்சய்
சஞ்சய் சஞ்சய் ராமசாமியா நீங்க
ஆமா எல்லாருமே இந்த வேட சொன்னோனே அந்த அந்த ஒந்த பட்டா பேரு அந்த பேர சொல்லிருகாங்கள கரெக்ட்டா
ஆ அது எப்பிடி கேட்டீங்ன்னா அது சஞ்சய் ராமசாமி என்ற பேரு வந்து அவ்ளோ ஃபேமஸ் ஆயிற்ச்சி
ஆ
அத்னாலதா பேர கேட்டோனே சஞ்சய் ராமசாமியா நீங்க அப்டின்ட்றே அந்த மாரி
அதே மாரிதா எல்லாருமே புதுசா கேட்டாலு கிண்டல் அடிக்கிறது இது கண்டிப்பா யூஸ் பண்ணிற்றாங்க என்னோட தம்பியே சஞ்சய் ராமசாமினு சொல்வா எப்ப மாரி என்ன கிண்டல் அடிப்பா
அது சேரி அது என்ன தமாசா பேசுறதுன்னு அதெல்லா கண்டுக்க கூடாது பேசுனா பேசிட்
அதெல்லா இதெல்லா யோசிக்க மாட்டே என்னெல்லா யோசிக்க மாட்டாங்கே என்ன எங்குளாயா ப்ரச்சன இல்லயோவா
அவ்ளோதா நம்ம அப்டியே போயிட்டுருக்கோ சி ம் சேத்து
இப்ப என்ன ஒர்க் இல்லையா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா
ஆ அதா வண்டி ஓட்டிட்டே அதா ட்ரைவிங்லதா அப்டியே பேசிட்டே வரே
அப்டியா டிரைவிங் பண்ணிகிட்டு தா நீங்க பேசிட்டு வரீங்களா
ஆமா
இப் இப்ப நீங்க எந்த ரூட்ல போய்ட்ருக்கீங்க
சென்னைலருந்து திருச்சி வந்துட்டுருக்கே
அப்டியா
தன்னந்தனியா வந்துட்டுருக்கே தூக்க வரோ